எனக்கு
என்ன தோழி
வணக்கம்
ஆ தோழி இப்ப இரவு நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு நேரம் இருக்குமா தோழி பேசுற மாதிரி
ஆ நைட் நேத்துல இருக்காது தோழி எனக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சிக்ஸ் டு செவன் அந்த டைமுக்குதா கொஞ்சோ அந்த நாலு மணிக்கு கூப்புட்டு வந்தன்னா தம்பிய கூப்புட்டு வந்தன்னா ஒரு ஆற ஏழு மணி வரிக்கு டைம் இருக்கு ஏழு மணிக்கப்பறோ நா நைட் ட்டு ஃப்ரிப்பேர் பண்ண சாப்பாடு ஃப்ரிப்பேர் பண்ண கெளம்பிடுவோ அதுக்கப்பறோ மார்னிங்தா தோழி மார்னிங்குமே இருக்காது ஆப்டனுன்க்கு மேலதா இருக்கு டை டைம் உ
அ அ நா எப்புமே ஆ இரவு வந்து எனக்கு பதினொரு மணி வரைக்குமே டைம் இருக்கும் தோழி
ஓ
ஆமா நா இரவு ஏனா நா வந்து மத்தியானத்துக்கு மேலதான நா வந்து ஃபோனே கைல எடுக்கற
ம்
ஏன்னா நா நானு விஜியு கம்பெனி இருக்குல்லயா
ஓக்கே தோழி
அதுல நா வந்து டெலிகாலரா ஒர்க் பண்ட்ருக்க தோழி
எங்க தோழி எதுல
ஜியோ ஜியோ நெட்வொர்க் இருக்கில்லயா
ஓக்கே தோழி ஓக்கே
எனக்கு வந்து நா டெலிகாலிங் ஒர்க் வீட்ல இருந்தபடியே பாத்துட்டுருக்க
ஓகே தோழி
அதுனால வந்துட்டு நா முழுக்க முழுக்க நா மொபைல்லதா இருப்ப
ஆ அ ஆ
இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த அ அந்த வேல அப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஒம்போது மணிக்கு ஆரம்மிக்கு காலையில ஒம்போது மணி மஞ்சு ஆரம்மிச்சு இரவு எட்டு மணி வரைக்குமே எனக் அந்த வேல கண்டினியூவா இருக்கு ஆ அது து அதுக்கு எடைய எடப்பட்ட நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறோ அந்த எட்டு மணிக்கு மேல செரியா வரல்லையா அதுல இருந்து து பதினொன்னு ஏன்னா பிள்ளைங்கெல்லா தூங்க வச்சுட்டுதா நம்ம அது வந்து கொஞ்சோ ஃப்ரீயா பேச முடியு ஆ சத்தம் எல்லா எதுவு இல்லாம பேஸ் தூங்க வச்சுட்டு எது பேசுனாதா உண்டு ம்ச்
ம்
அதுக்கப்பறோம்னாக்கா இந்த நேரங்கல்லதா பேசலா இப்பயுமே இவர் பொம்மப்படத்த போட்டுட் ப்ப வந்துதா ஒக்காந்து பேசிட்டுருக்க
ம்ம் ம்
இல்லன்னா ஒரே காச்சு மூச்சு காச்சு மூச்சுன்னு கத்துவாங்க
ம்
ம் ஆமா
கொழந்தைங்க இருக்க வீடு எப்புமே சத்தத்தோடதா இருக் போன்ல்லைங்களா கொழந்தைங்க ஓ ஒன் ஹார் டூ பேபிஸ் இருந்தாலே ரொம்ப சவுண்டாதா இருப்பாங்க இல்லைங்களா
அ ஆமாங்க தோழி உங்களுக்கு எத்தன பிள்ளைங்க இருக்காங்க
ந நா எனக்கு ஒரு பைய மட்டுந்தாங்க
முடிஞ்ச்சிருச்சுங்க தோழி அதுக்கப்பறோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து பிரஷர் தோழி சொல்லுவாங்க பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு தொன ஒண்ணுக்கு ஒண்ணு தொன நம்ம இல்லாத நேரத்துல இன்னொன்னுக்கு இன்னொன்னு அப்படிபாங்க அதெல்லா உண்மதா நா பொய்ன்னு சொல்ல மாட்ட அது உண்மதா ஆனா அதுக் கு நம்ம வந்து முன்னாடியே பிரிப்பேர் ஆயிக்கணு இந்த மைண்ட் ஃப்ரெஷர்ருக்கு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிக்கனு
ம்ம்
ரொம்போ சண்ட நடக்குந் தோழி எங்க வீட்ல இத்தனைக்கு ஒன்னு பெரிய வயசு வித்தியாசம்லா கெடையாது ஒன்னுக்கு ரெண்டர வயிசு ஒன்னுக்கு ஆறு வயிசு
ம்
அவங்க சண்ட போட்டுப்பாங்க பாருங்க இந்த ரெண்டர வயசு இருக்கு பாருங்க அதுக்கு என்னன்னே தெருது அங்க என்ன நடக்குது அப்படின்றத அ அந்த அந்த ஒரு இதுவே தெரியாது ஆனா அவங்க அக்காக்கிட்ட சண்ட போடுவாங்க பாருங்க எங்க வீட்ல அதிகமா ரிமோட் சண்ட நடக்கும் தோழி நறைய ரிமோட் சண்ட நடக்கு ரிமோட்டுங்க ஏகப்பட்ட ரிமோட்டு ஒடஞ்சிருக்கு
ஒருத்தர் இருக்க வீட்லியு அப்டித்தா தோழி ரிமோட்டுக்கு வந்து அப் அப்பா அம்மாங்களு சண்ட போடுவாங்க எங்க வீட்ல அது கொஞ்சோ நடக்கதா செய்யு அ அவரு சண்ட போடுவாரு இவரு சின்னவரு சண்ட போடுவாரு எனக்கு அத வைங்க இத வைங்க இ இல்ல இன்னு கொஞ்ச நேரோ கிரிக்கெட் பாக்கணு அப்டின்னுவாரு இவரு பொம்ம சேன்னல் பாக்கணும்னுவாரு அதுலயே கொஞ்ச சண்டைகள் வரதா செய்யு கொழந்தைங்கதா இருந்து சண்ட குழுன்றதெல்லா இல்ல இவங்கள சமாளிக்கிறது பெரிய விஷயந்
அது ஒண்ணுதா நம்ம பெத்தது நம்ம சமாளிக்கணு நம்ம நம்மள நம்ம நம் நம்ம பெத்தது சமாளிக்கணு அவுங்க பெத்ததையு நம்ப சமாளிக்கணு ஆமா அது ரெ ரெண்டுத்தயுமே சமாளிக்கணு ஆனா என் இதுல என்னோட கணவர் என்ன ஒரு ஏன் கணவரு ஆனா பாவ பாவப்பட்ட ஜென்மம் அவங்க நாங்க மூணு பேரா ஆ ரெண்டு பொம்ப எங்க வீட்ல ரெண்டு பொம்பள பிள்ளைங்க நா ஒண்ணு மூணு பேரு அவங்க ஒரு மரத்த ஒருத்தர போட்டு நாங்க போட்டு படபடுன்னு படுத்தி
படுத்துட்ருக்கறே
ஆமா அவங்களுடைய ஃப்ரெண்ட் எல்லா சொல்லுவாங்க பாக்கும்போதெல்லா எங்க அண்ணன பாத்தா பாவமா இரு க்கு மூணு பேரு அந்த பாடுபடு அப்டிம்பாங்க கிட்டத்தட் ப்டி வீட்டுக்காரவுங்க அப்டிதா பாவோ மூஞ்ச வச்சுக்கிட்டுதா போவாங்க அவங்ககிட் ட ஆ நா சொல்வே வேணும்னே பெராண்டுன மூஞ்ச வச்சிட்டு வரீங்க அப்டின்னு ஆ நாங்க உண்மையாலுமே படுத்துவோ செத்த நேரோ வந்து படுக்க முடியாது எங்க கணவரு ஆ ஏன்னா வேலைக்கி போறாங்க இல்லையா போயிட் டு மத்தியானோ ஆ சாப்பற டயத்துக்குதா வருவாங்க வந்துப்ப இப்டி செத்த நேரோ ஒரு அஞ் சு நிமிஷோ நா கண்ண மூடிக்கிறே நீ பிள்ளைகள மட்டு பாத்துக்கன்னு சொல்ட்டுதா படுப்பாங்க நா வேணும்னே ரூம் கதவ தெறந்து விட்ருவே ஆ சின்னது போயிட்டு அவங்க மேல ஏறி எறங்கி வெளையாடுமா அதுக்கப்புறோ எங்கந்து அவங்க வந்து கண்ண மூட்றது அதுக்கு அந்தாண்ட நா போய் உக்காந்துப்பே ஏதாச்சு நா ஒரு வெட்டி கத பேசிட்டு உக்காந்துருப்பே
ஊங் கொட்டிக்கிட்டே அவங்க கண்ண கிண்ண அசந்துட்டாங்கனா நா உடனே சின்னத கூ ப்ட்ருவ அப்பா உன்ன கூப்பட்றாங்கடா அப்டின் ட்டு அதனால அவங்க அவங்களுமே ரொம்ப பாவம்தா ஆனா இந்த பாவ புண்ணியம்லா பாக்க முடியாது தோழி நமக்கு கெடைக்கிற நேரத்த நம்ம பயன்படுத்திக்கணு.
இருந்தாலு பாவோ இல்லைங்களா இருந்தாலு பாவோ இல்லைங்களா
ழி பாவந்தா நான்தா சொல்லிட்டனே பாவம்தா ஆனாலு நம்ம இருக்கிற கெடைக்கிற நேரத்துல நம்ம பயன்படுத்திக்கணு அப்றோ அந்த டயத்துல அவங்க வந்து தூங்கிருவாங்க அதுக்கப்றோ நம்ம கூட எப்ப அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிச்சா எப்படியு இரவு நேரத்துல தூங்கதா போறாங்க அதனால கொஞ்சோ ரொம்ப செரமந்தா தோழி
இரவு மட்டுந்தா அவங்களுக்கு அப்ப ரெஸ்
ஆமா இரவு மட் டுந்தா ரெஸ்ட்டு அதுலயுமே நா இப்ப இன்ன ஒரு ஒரு பதினோரு மணி வரைக்கு நா வேல பாக்குறே பதினொன்னு பதினொன்ற மணி வரைக்கு வேல பாக்குறேன்னு வச்சுக்கோங்களே நம்ம பேசிட்டு ஃபோன்லா வச்சுட்டு போய்ட்டு இன்ம அப்பதா போய் படுப்போ அப் ப சப்போஸ் அவுங்க தூங்காம முழி ச்சுட்ருக்காங்க அப்டின்னா ஒதே சும்மா சாதாரணமா ஏ இன்னு தூங்கலயா அப்டின் கேட்டாப் அந்த அந்த அந்த ஒரு சில வார்த்தைகள பேசுனா போது ரெண்டுல எதாது ஒன்னு என்ச்சு வந்து பக்கத்துல ஒக்காந்துருக்கு தோழி அப்போ இருக்கும் பாருங்க ஆ சேரி நா ஃபோன போய் பேசிட்டு வரே நீங்க என்ன பண்ணுங்க இந்துந்த ரெண்டுல எதாச்சு ஒன்னு தூங்க வைங்கன் சொல்ட்டு நா களம்பி வெள்ல வந்துருவந்தோழி அந்த கூத்தல்லா எங்க வீட் இல்ல நெறைய நெறைய நடக்கு ஒரு எதுதா இங் என்னன நம்ம நம்ம ரெண்டு பேர் ஒக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷ பேசுவோ அப்டின் சொல்லிட்டு நம்ம அந்த ஒ ரு ஒரு நாங்க ஒரு நாங்க ஒரு ப்ளான்ல இருப்போ
மாறிரு அந் த டைம் அவுங்களோட டைமா மா
ஆமா அது நா நா அது இந்த ப்ளான்ல இரு ப்போ நாங்க என்ன சொல்றனா நீங்க இப்ப நா நா வந்து நா முன்னடியே ப்ளான் போட்ருவே எனா ஏ பிள்ளைங்கந்து ஏங்கிட்ட தூங்குறத விட அவுங்கள்ட படுத்தொனெ தூங்கிருவாங்க அவுங்க நறைய கத அதல்லா சொல்லிக்கிட்டு தூங்க வச்சுருவாங்க நா அங்கயும் போய் ஒக்காந்துட்டு ஃபோன் தா பேசிட்ருப்ப அத்னால நீங்களே தூங்க வச்சுருங்கப்பா நா மேல போய் என்ன பே பேசிட்டு வரே அப்டின் சொல்ட்டு நாப்பே பேசிட்டு வருவன் ஆ செரி அந்த டைத்துல இல்ல நம்ம என்ன செரி ந நைட்டு நேரங்கல பேச முடில காலைல நா கொஞ்சொ சீக்கிரொ எழுந்திரிப்பனா எழுத்துருச்சு வாசல்லா தெளிக்கணு வேலயா இருக் கொம் சொல்ட்டு சீக்கிர எந்திரிப்பம் பாருங்க அந்த நேரத்துல நா எந்திரி ச்சு இப்ப வரைல எது எதோ அவுங்க அவுங்க எந்திரிச்டாங்க அப்டின்னாக்கா ஆ அந்த நேரத்துல கூட எங்ளால மீச்சுட்ருக்க முடியாது நா செரி நம்ம இங்க ரூம்ல ஒக்காந்து பேசுனாதா காதுல உழுது புள்ளைங்களுக்கு டக்குனு எந்திருச்சு அவுங்களோட கொரல் வந்து அவ்ளோ டக்குனு கேட்டுட்டு கெளம்பிருவாங்க பிள்ளைங்க என் எ கணவரோட கொரல வந்து வ எங்க கணவர் மேல அவ்ளொ பசங்க பிள்ளங்களுக்கு அவ்ளோ பாசொ என்னய விட ஏ கணவர் மேல அதிக அளவுல பாசம் பிள்ளெங்களுக்கு ஆ எம் அதே மாரி அவுங்க வெளில எங்காவ்து கெளம்புறாங்க காலைல எங்யோ சீக்கிரொ கெளம்புறாங்க அப்டின்னா ஆ என்னுட்ட சொல்ல மாட்டாங்க எனா என்னய கெளப்பி சொல்றதுக்கு நா ரெண்டு வார்த் த்த உங்கள்ட கேக்குறது அவுங்க அந்த வார்த்த சொல்றதுக்கு அவுங்க எழுதி வச்சுருங்க அப்போ ஏந்தூக்கமு கெட்டு போவு புள்ளைங்க தூக்கமு கெட்டு போயிடுன்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ போட்டு கெளம்பி பொயிருவாங்க அ பக்கத்துல கடைகளுக்கு போவாங்க சும்மா காத்தாட போய்ட்டு வரே அபின் சொல்ட்டு இந்த கடைங்களுக்கு போவாங்க அந்த மாதிரி குத் அதெல்லா எங்க வீட்ல நடக்கும் தோழி அதா சொல்றன்னே இந்த புள்ளைங்க ஆ ஒரு அஞ்சு நிம்ஷோ கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் தரமாட்டேங்கிறாங்க எனக்கு முடி எஞ்சு உக்காந்துப்பாங்க அவங்க என்னப்பா என்னப்பா இருந்துக்கிட்டு
ம் அவ்ளோ அவங்களோட வாய்ஸ்க்கு அவ்ளோ பவர் இருக்குங் தோழி
கிருந்தா அப்ப என்ன பண்ணுவோ நம்ம பயன்படுத்தீ
நம்ம பயன்படுத்திக்குனும்தா இப்ப புரியுது உங்களோட இதெல்லா
ஆமா தோழி அது அந்த மாதிரி என்னோட புள்ளைங்க வந்துட்டு ஆல்ரெடி நா ஃபோன் பேசுற நா வேலையா இருக்கறன்னா என்னோட சின்னப்பாப்பா வந்து எந்த எடஞ்சலும் பண்ண மாட்டாங் அவங்க பாட்டிக்கு வீட்ல ஏதனா ஒரு ந்த ஜாமங் கேடக்க எடுத்து போட்டு விளாண்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலய பாத்துட்டு இருப்பாங்க ஆனா எங்க பெரியப்பாப் பா இருக்காங்க பாருங்க என்னோட ஸ்சாலு ஆமா அவங்க என்னோட ஷாலு அது வந்து அது பொடவ கெட்டுறதுல தூக்கியாச் எத்தன ஷால் வீன் அடிச்சிருக்காங்க அவங்க அத விளாண்டுட்டு அது அப்டியே தூக்கி தரையில போட்டு இழுத்து என்ன தோழி
பொண்ணுங்கங்கனாலே அதெல்லா வந்து கரெக்டா காட்டிருவாங்கல்ல
ஆமா கண்டிப்பா அ அவுங்க அப்பாவோட பொருளவே எதயுமே எடுக்க மாட்டாங்க
ஆ பசங்கன்னா ஒரு காரோ ஒரு ஏதோ ஒண்ணு வச்சு வெளையாடுவாங்க நா வந்து சின்ன கொழந்தையா இருக்கும் போது நீங்க சொல்லும் போது எனக்கு அது ஞாபகோ வருது எங்க அம்மாவோட சாரீ எல்லா எடுத்து வச்சு இல்லாத வேலையெல்லாம் பாப்போம் நாங்க
இப்ப ஏம் புள்ளைங்க அதேதா பண்றாங்க ஒண்ணு இல்ல அ ஒரு போன மாசோ என்னுடைய மூணு கிராம் தோட காணோம் தோழி பவுன் விக்கிற வெலைக் கே நானும் வீடே தேடி வீடு தேடி எனக்கு தலவலி எடுத் துதா மிச்சோ நா என்ன பண்ணுவ என்ன தேச்சு குளிக்கும் போதுன்னு வீட்ல வந்து சும்மா சாதனமா ஒரு தோடு போட்டுருப்போ வெள்ல போனாதான வேற மாதிரி போட்டுருப்போ அதுக் க்காங்க நா வீட்ல உள்ள தோட நா எப்பவுமே என்ன பண்ணுவ எண்ண வச்சு குளிக்குறனா கழ்ட்டி வச்சுட்டுதா நா குளிப்ப நா கலட்டி வச்சுட்டுப் போனது ஒரு குத்தமா போயிடுச்சு தோழி அந்த மூணு கிராம் தோடு இது வரைக்கும் கெடைக்கல இது வரைக்கும் கெடைக்கள ஆயினு நல்லா தெரியு எங்க வீட்டு குல்லதா எங்கயோ கெடக்குன் தெரியு
ங்க இரு அதனலா ஒரு திருப்தியா இருப்பீங்க
எம்மேலா தான் சொல்றாங்க ஆன என் கணவர் வந்து ஈஸியா சொல்லுவாங்க உன்னோட தப்பு தான் நீ ஏன் கழட்டி இங்க வச்ச கழட்டி என் பிள்ளைங்க கைலயா குடுதுட்டு போன ட்டி நா தூரமா வச்சுட்டு போன அது எடுத்து வச்சு விளையாடுதுங்க நா செத்த நேரம் இப்டி அசேதேன போதும் சும்மா நம்ம அந்த கிளிப் பேண்ட் இதெல்லா வச்சிருக்கோ பாருங்க அவ் எவ்ளோ கிளிப் தோழி அவ்ளோ கிளிப் எடுத்து வச்சி வெளயாடுவாங்க
விளையாடுறதுக்கு அவ்ளோ பொருள் கள நம்ம வாங்கி கொடுத்தாலு அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கான பொருட்கள் இத தா
உண்மையாவே சொல்றேன் எங்க எங்க முக்கால் வாசி நாங்க எங்க வெளில போனாலும் எதாச்சும் பொருள் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு தான் வர்ற பழக்கம் அவ்வளோ விளையாட்டு பொருளிருக்கு இது எல்லாமே நாங்க இந்த குப்பக்காரங்க வருவாங்களையா அவங்க கட்டி அவ்ளவு பொருள் அள்ளி கொடு வீடே குப்பையா இருக்கு குப்பையா இருக்கு இதெல்லா வச்சு விளாரத விட்டுட்டு அப்டி இல்லைன்னா வச்சுக்கோங்கள தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி முன்னாந்து வச்சு நம்ம தான் சோறாக்கனு அப்புறோ சோராகிறா பொழுதானக்க சோறாக்குறோம்னா இதுங்க சோறக்குங்க ங்க ஏன் தோழி மத்தரு இன்னு தூக்கம் கொண்டே கண்ணு சொருவது என் ரெண்டற வயசு பாப்பா வந்து என காப்பி போட்டு காப்பி கொடுக்குது குடிமா குடிமானு எனக்கா தலைய அம்மா தலைய வலிக்குதும்மா குடிமா காப்பி குடிமா நல்லா இருக்கும் சூப்பரா போட்டுருக்கங்குது என்ன சொல்றது செரிங்க தோழி மீண்டும் அடுத்த அலைப்ல பேசலாம் தோழி
ஓகே தோழி தேங்க்யூ நன்றி